ஹலோ அய்யோ ந நலமாவே இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு மிகவு நல்லா இருக்கே
ரொம்ப நல்லது தோழி இப்போ நீங்க இப் இப்போ ஒன்னு இப்போ நீங்க பள்ளிக்கூடத்தில படிச்சதுஆ நீ கல்லூரி படித்தின கல்லூரியில அப்படி இல்லைனாலு உங்கள் வாழ்க்கையில இந்த சந்தோஷத்த என்னால மறக் க்க முடியாது அப்படின்னு உங்க வாழ்க்கையில ஏதாவது இருக்கா
உ இருக்கா அந்த அந்த மாரி இல்லாதது இருக்குமா சொல்லுங்க பள்ளிக்காலத்த ம் பள்ளிக்காலத்தலாம் மறக்கவே முடியாது
ஆ ஓகே ஓகே கண்டிப்பா தோழி அது உங்களா என்னிடம் சொல்ல விரும்பினீர்களா மட்டுமே சொல்லுங்கள் அப்டி இல்லை என்றால் வேண்டா
இது நண்பர்கள் கூட இருக்கிறதே பெரிய சந்தோஷம் தானே
ஆமா தோழி என் மிகவும் கண்டிப்பா கண்டிப் பு கண்டிப்பா சுருந்து சொல்லுங்க தோழி ஹலோ தோழி ஹலோ ஹலோ கேக்குதா தோழி ஹலோ ஹலோ தோழி கேக்குதா ஹலோ